வணக்கம் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ
இப்ப வந்து நா என்னாப் பண்ணலான்னு இருக்கம் ப்ரோ ஹோரிஸ் காலேஜ் பசங்க இங்க இருந்தா எல்லாருக்கிட்டயு புடிச்சு கேட்க போறே இந்த மாரி பி சி ஏ எப்டி இருக்கு பி காம் எப்டி இருக்கு எந்த க எந்த இந்த காலேஜ் சேரலாமா வேணாமா என்னாததுன்னு ஆனா ப்ரோ காலேஜ் சேந்தே ஆவணு ப்ரோ
ப்ரோ நீ சேந்துரு ப்ரோ நானே வந்து ரெண்டு மாச கழிச்சுதா ப்ரோ சேந்த அது மேட்ரு இல்ல ப்ரோ நா என்ன சொ ல்ல வர நா அந்த பைய ஹக்கீம் படிச்சிருக்க ஹக்கீம்ல இருந்து ட்ராப் அவுட் ஆகி வந்து இங்க சேந்தா நா தா சொல்றல்ல ஹகீம்ல இருந்து நெறைய பசங்க ட்ராப் அவுட் ஆவறாங்க
ஆ ஆ
புரியதா ஏனா
ப்ரோ ஆனா எனக்கு மைண்ட்ல இருக்கற இப்ப பெரிய ஒரு பிர்ரஷரு காலேஜ் சேறதா ப்ரோ அது இல்ல ப்ரோ காலேஜ் தா ப்ரோ காலேஜ் சென்டா ஒரு ப்ரஷர் தூக்கி போட்ட மாரி இருக்கும்
நீ சேர்ந்துட்ட பிறகு லீவ் எத்தன நாள் கூட போட்டு வா அதெல்லா கேட்க மாட்
மோனி மோனி என்ன சொல்றா என்னடா பண்ண போறா என்ன சாப்டுடவாடா போறாங்க ஹாஃப் டே தானேடா கொஞ்ச நேர என்னடா பொறுத்துன்னு இருக்க முடியாதாடா ஒன்னால
நீ ஹாஃப் டே கூட இருக்க மாட்ட ப்ரோ பிரேக் டைம்ல எங்கூட வர சொல்ல நீயு வ ந்ரு அவ்ளோதா நான்ல்லா இது வரைக்கு புல்டேல்லா ஒர்க்
எல் இன்னு ப்ரோ இன்னு நெரியா ஆஃபர் ப்ரோ ரெக்கார்டு கிக்கார்டு எல் துறது என்னா வந்தாலு நீ கொரியர் போட்டு அனுப் பு ஒரே நாள்ல நானு எழுதுறே அப்டியே கொரியர் பண்ணிறே எல்லா ரெண்டு நாள்ல எல்லாமே இத ஆய்டு அவ்ளோ சொல்றா அதேதா ப்ரோ பாக்குறே பேக்ரவுண்ட் நாய்ஸ் வருது பாரு ப்ரோ காத்து வருது
அப்டியா ப்ரோ இப்போ கம்மியாச்சு ப்ரோ என் சைடு
ஆ கம்மி ஆயிருக்
அது தா ப்ரோ நீ வந் து எப்டி சொல்றது ரெக்கார்ட் எல்லா ப்ரோ நீயே ஒரே நாள்ல உக்காந்து எழுதில்லா ப்ரோ சின்ன ரெக்கார்டுதா ப்ரோ எல்லாமே ன்ன எனக்கு வந்து தேர்ட்டி பேப்பர்ஸ் எழுத சொன்னாங்க தேர்ட்டி
இப்போ இப்ப ஹேர் கட் கூட பண்டோ ப்ரோ சின்னதா இருக்கு முடி
ஆமா ஆமா இப்ப பாத்தே சின்னதா தா இருக்கு முடி
இப்ப கொஞ்ச டீசண்டா தா இருக்கே ஒண்ணுமே கேக்காம சேத்துப்பாங்க எனக்கு தெரிஞ்சு
அதா ப்ரோ இப்ப நீ என்ன பண்ண நாளைக்கே இன்கேஸ் நான் நாளைக் காலேஜ் போனா அப்டியே என் கூடயே வந்துரு ஓகேவா
அ
அப்டியே மார்னிங் போய்லா நம்ப ஹலோ மார்னிங் ஒரு மார்னிங் ஒரு நைன் தேர்டி டு டென் போயிலா பிரின்சிபல் மேம் ஆனா ஒன் ஓ கிளாக் தா வருவாங்க லெவன் ஒன்னுகு தா வருவாங்க ஏன்னா மார்னிங் கவர்மெண்ட்ல
ஆமா ஆமா ப்ரோ பி காம் என்னா ப்ரோ பிகாமே சேர்ந்துக்கலாமான்னு நெனைக்கிறே ப்ரோ
பிக காம் சேந்தா அய் டி பீல்டு போக முடியாது ப்ரோ பி காம் படிச்ச எத்தனயோ பேர் சும்மா இருக்கா ப்ரோ எனக் தெரிஞ்சு ஒனக்கு புரியுதா
புரியுது பி சி ஏ பி சி ஏ கு பீஸ் எவ்வளோ ப்ரோ வரு
ஆ பி சி ஏ அதா சொன்னேன ப்ரோ செவன்டீன் ப்ரோ பிஃப்டீன்குள்ள வந்துரும் ப்ரோ உனக்கு ஐ திங்க்
மேம் பதினோறாயிர ரூபா சொல்றாங்க ப்ரோ
ப்ரோ அது வந்து இது ப்ரோ அது பி பி ஏ ப்ரோ ஆ அது பி பி ஏ அது வேற ஆமா ப்ரோ பி எஸ் சி ப்ரோ பி பி ஏ விட பி எஸ் சி வேல்யூ ப்ரோ
ஆ அப்ப பி சி ஏ
ப்ரோ பி சி ப்ரோ ஃபர்ஸ்டு வந்து பி எஸ் சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரோ
ஆ
செகண்டு பி சி ஏ ப்ரோ தேர்ட்த் தா ப்ரோ பி பி ஏ வரு ஒனக்கு
அப்டியா
அது ஒரு ஒரு குரூப்புக்கு ஏத்த மாரி மாறு இப்ப வந்து நீ வந்து ப்யூர் சயின்ஸ் எடுத்திருக்கல்ல
ஆமா
உனக்கு பி எஸ் சி இல்லனா பி பி ஏ தருவா
பி ஈ சி எத்தா அ பி சி ஏ தரமாட்டாங்களா
பி ப்ரோ பி எஸ் சி ஆர் பி சி ஏ குடுத்துருவான் ப்ரோ பி எஸ் சி கம்ப்யூட்டர் சய்ன்ஸ்சு பி எஸ் சி கம்ப்யூட்டர் சய்ன்ஸ் ஆர் பி பி ஏ குடுத்துருாங்க ப்ரோ நல்லா கேட்டு கோ ரெண்டு குரூப்ல எதாவது ஒண்ணு குத்துருவாங்க ஏனா ரெண்டுமே வந்து கம்ப்யூட்டர் அண்ட் மேக்ஸ் சம்பந்தப்பட்டதுதா ஆனா வந்து பி பி ஏ இருக்கு பாத்தியா அது வந்து கம்பியூட்டர் அப்ளிகேஷன் மாரி அது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன விட கொஞ்ச லோ அத வச்சு நீ என்னா தெரியுமா பண்ண முடியு லைக் வந்து எப்டி சொல்றது ஒரு ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்லா அவ்ளோதா இருக்கற சாஃப்ட்வேர டெவலப் பண்லா பட் வந்து உன்னால கிரியேட் பண்ண முடியாது புரியுதா அந்த மாரி கான்செப்ட் நா சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்ற இது அந்த மாரி கான்செப்ட் ட்டுக்கு தா இந்த பி பி ஏ வரு ஓகேவா
ஆ புரியுது
அதனால தா நா என்ன சொல்ற பி எஸ் சி நீ பி எஸ் சிய குடுத்து பி எஸ் சியே கூட எடுத்துரு ப்ரோ அந்த பையன் கூடயே பி எஸ் சி கூட நல்ல குரூப்பு தா ப்ரோ ஆனா என்ன கொஞ்சோ கஷ்ட படனு பி பி சி ஏ விட பி எஸ் சி கொஞ்சோ கஷ்டோ
ம் ப்ரோ இப்ப நீ நீ என்ன ப்ரோ நீ படிக்கிறியா நீ நீ சும்மா தான திரிஞ்சுன்னு இருக்க
ப்ரோ நா வந்து எப்டி சொல்ற சும்மா திரிற மாரிதா இருக்கு ஆனா வந்து எப்டி சொல்றது பச்சிருவே நால்லா உனக்கு புரி இப்போ எப்டி சொல்றது மேக்ஸ் எல்லா
சும்மா ப்ரோ காலேஜ்ஜு படிக்கிறது
கொஞ்சோ ஹாடாதா ப்ரோ இருக்கு ஏன்னா வந்து எப்டி சொல்றது ஸ்கூல்லல்லா வந்து நம்ம டே டூ டே லைஃப்ல நடக்கற பாதி பாதி சப்ஜெக்ட்டாவே வந்துரு நமக்கு ஈஸியா இருக்கு டொல்த்துல நா வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரோ சி ஒன் அதனா நா அதனால தா கம்ப்யூட்ரு எத்தோன்னே ந அப்டே எடுத்துக்கனாங்க பி எஸ் சி கம்ப்யூட்டர் சயின்ஸு ஏதாவது ஒண்ணு இருக்குணு மேக்ஸ்ஸு ஆர் கம்ப்யூட்ரு அப்டி ரெண்டுமே மேக்ஸ்ஸு இருந்து கம்ப்யூட்ரு இருந்துச்சுனா பீ டெக் போய்ருப்ப நானு பீ டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ஸு டேட்டா அண்ட் அனாலிசிஸ்ஸு அந்த அந்த குரூப் எடுத்திருப்ப ஆனா என்ந்துல மேக்ஸ் இல்ல ஆமா அது இன்ஜினே அது இன்ஜினியரிங் ப்ரோ இன்ஜினியேரிங்லே வந்து பி டெக்ல வேற ஒன்னு இருக்கு பீ டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஏ ஐனு சொல்ட்டு
ஆ
அது வந்து சூப்பர் கோர்சு அது படிச்சேன்னு வை இப்போ ஃபியூச்சர் எல்லாமே ஏ ஐதா சொல்றாங்கல்ல அதுலல்லா வேல சும்மா கடைக்கு
அதேதா மோனிக் கூட படிக்கிறா
அதுதா ப்ரோ இல்ல ப்ரோ மோனி உங்க ஆளு வந் து ஏ அண்ட் டேட்டாஸ் டேட்டா சயின்ஸ் படிக்கிறாங்க
ஜே டி எஸ்ஸு
ஆ அதா அதா ப்ரோ டேட்டா சைன்ஸ் அண்ட் ஏ ஐ ப்ரோ அது வந்து இன்ஜினியரிங்கு இது வேற இது வந்து நா ஆசப்படல பட் வந்து இது எடுத்தா நல்லா இருக்கு சொல் டு யோசிச்சா அதனால தா ப்ரோ ஆனா வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு நீ பி எஸ் சி கூட எடுக்கலாம் ப்ரோ கொஞ்சோ கஷ்ட பட்ணு ப்ரோ சேர்ற வரைக்கும் சேர்ந்துட்டனு வை ஃபஸ்ட் இயர்ல வந்து சும்மா தௌலத் காட்டுவானுங்க
ம்
செகண்ட் இயர் எல்லாமே நீ தா ப்ரோ ஆனா என்னன்னா நீ மேக்சிமம் ஒரு நாலு அரியர் மேல வக்க கூடாது அப்பதா மரியாத தருவாங்க சாருங்க எல்லா நீ வந்து ஒரு நாலு அரியர் தாண்டிட்டனு வை
ப்ரோ எவ்ளோ வரு எப்டி சொல் நாப்பத்தெட்டு வருமா
டியூட் படம் பாத்தல்ல
அது எப்டி சொல்லணுனா அது எல்லா இயர் சேத்து
எல்லா ப்ரோ த்ரீ இயர் சேத்து ஃபாட்டி எயிட் பேப்பர்ஸ் வரும் ப்ரோ
அவ்ளோ தானா ஒரு செமஸ்டருக்கு எவ்ளோ பேப்பர்
செமஸ்டருக்கு சிக்ஸ் பேப்பர்ஸ் ப்ரோ ரெண்டு செமிஸ்டருக்கு ஆமா ஆமா ப்ரோ ஒரு செமிஸ்டருக்கு சிக்ஸ் பேப் பர் ரெண்டு செமிஸ்டருக்கு டுவல் ஒரு இயருக்கு டுவல் பேப்பர்ஸ் வந்துறு
ஆ டுவல் டுவல் டுவெண்டி ஃப் ஃபோர் ப்ரோ
டுவண்டிஃபோர் டுவண்டிஃபோர் டுவல் டுவல் டுவல் தேடிசிக்ஸ் ப்ரோ முப்பத்தாறு பேப்பரு
நாப்பத்தி எட்டு சொன்னே அது நாலு இயருக்கு ஆகுது நாப்பத்தி எட்டு
ஃபைனல் இயர்ல எக்ஸ்டா நாலு பேப்பர் வரு அதுவு இல்லாம பிராக்டிகல்ஸ் எல்லா சேக்க மாட்டோல இதுல அதெல்லா சேக்கணு பிராக்டிகல்ஸ் அதுக்கு அப் இல்ல ப்ரோ சான்ஸே இல்ல ப்ரோ படிச்சுதா ப்ரோ ஆவணு நா பிராக் டிகளுக்கே நாப்பத்தெட் நாப்பத்தாறு பேப்பர் ஒக்காந்து ஒரே நாள்ள படிச்சனா பாத்துக்கோ எல்லாமே சின்ன சின்ன கோடிங் ப் ரோ
ம் அப்புறோ கோடிங்னா என்ன ப்ரோ அது என்னான்னமோ ஏபிசிடி அது இது ஆசிகி சாட் ட்டுக்கிட்டு வரு அதானே
ஃபஸ்ட் இப்ப நீ இன்கேஸ் பி எஸ் சி சேர்ந்தா ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து சி பிளஸ் பிளஸ் எடுப்பா சி பிளஸ் பிளஸ் நா ஒன்னு இல்ல அது வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆப் கோடிங் ஓகேவா அது வந்து இங்க கண்டுபிடிச்சாங்க நெதர்லாண்ட்ல ஓகேவா
ம்
அது வந்து எப்படி சொல்றதுனா ஃபஸ்ட் அதுக்கு வந்து ஒரு நாளு லைன் இருக்கு ஹஷ்டேக் இன்க்ளூட் ஐ ஓ ஸ்டரீம்னு சொல்ட்டு அப்டினா வந் து இது வந்து ஐஓ ஸ்ட்ரீம் அதாவது இன்புட் அவுட்புட் ஸ்டிமுக்குள்ள இருக்கிறது அப்டின் சொல்ட்டு இது நம்ப சொல்லிட்டோன் வை கோடிங்குள்ள
அ
மீதி எல்லாமே உனக்கு எப்டி தேவையோ அப்டி யூஸ் பண்லா ப்ரோ இப்போ எப்டி சொல்றது டைனோ கேம் கேம் உருவாக்கலா ஆப் உருவாக்கலா அப்ளிகேஷன் உருவாக்கலா ரெண்டு நம்பர் ஆட் பண்லா ரெண்டு நம்பர் மல்டிபிளை பண்லா சப்டிராக்ட் பண்லா டிவிஷன் பண்லா என்ன வேணா பண்லா ஆனா வந்து நீ எப்டி பண்றங்கறத பொறுத்து இருக்கு அதா இப்போ ரெண்டு நம்பர் ஆட் பண்றது யார் வேணா பண்ணிடுவாங்க பட் வந்து ரெண்டு நம்பர் தாண்டி மூணாவது நம்பர் ஆட் பண்றதுங்கற தா டாஸ்க் புரியுதா
ம் புரிது
அதுதா வந்து சி பிளஸ் பிளஸ் செகண்ட் பைத்தா எடுப்பாங்க தேட் இயர்ல ஜாவா எடுப்பாங்க பைத்தான் இருக்கிறதுலயே ஈசி ப்ரோ ஒன் ஆஃப் த ஈஸி ஒரே லைன்ல ஒரு பேரகிராபே முச்சிலா நீ யா இந்த மாரி பி எஸ் சி எடுத்தா இது ஆனா நீ பி எஸ் சி எடுத்தா தாராளமா ஐ டி போலாப்ரோ கண்ண மூடிகின்னு எடுப்ப உனக் புரியிற பி சி ஏ எடுத்தாலு ப்ரோ உனக்கு எப்டி புரியிற மாரி சொல்றதுன்னா இப்ப நீ ஒரு ஹோட்டல் வச்சிருக்க ஓகேவா ஒரு ஹோட்டல்ல ரெண்டு பேர் வராங்க ஒருத்த டிப்ளோமா படிச்சிருக்கா ஒருத்த வேல கத்துன்னு வந்திருக்கா நீ யார எடுப்ப
வேல கத்துன்னு வந்து தா ப்ரோ எடுப்பே
ஆ ஆ ஆ அதே மாரிதா வந்து பி எஸசி கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கறது வேல கத்துன்னு வந்த மாரி ஆனா வந்து பி ஏ பி ஏ பி சி ஏ வந்து படிக்கிற மாரி டிப்ளமோ பண்ற மாரி அதுலியே வந்து ஃப்ரஷர்ன்னு இருக்கு ஃப்ரஷர்ன்னு மென்ஷன் பன்னா சில பேர் வந்து ஃப்ரஷர்ஸ்ஸு எடுக்க ட்ரை பண்ணுவாங்க ஏன்னா வந்து அவுங்க ஃப்ரெஷ்ரு சோ வந்து அவுங்க கம்மியான காசுக்கு எடுத்து நெறைய வேல வாங்கலா ஏன்னா வந்து அந்த டைம்ல எக்ஸ் பீரியன்ஸ் தா வேலயூ இப்ப வந்து நாலு வர்ஷோ அதே மாரி வந்து இந் அந்தே ஹோட்டல்ல ஒருத்த ஃப்ரெஷரா வரா
நீ இன்னா ப்ரோ பண்ண போற ஃப்யூச்சர்ல
ஒதா ப்ரோ கவுர்மெண்ட் ஜாப் வந்து ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி வச்சிருக்கே ப்ரோ அதுக்கு வந்து டி என் பி எஸ் சி எழுதுன்னு
நீ ஐ டி எல்லா போறவல்லியா போமாட்டியா
ஐ டி ல இன்ட்ரெஸ்ட்ல்ல ப்ரோ கிரௌ கவர்மெண்ட் ஜாப் எடுத்துட்டான்னு வை லைப் செட்டில்லு ப்ரோ அ தா சொல்றனே மாசத்துல வந்து அதா மாச மாச லீவ் வரு அந்த இந்த படத்துல பண்ணுவாங்க பாரு சின்ன ப சின்ன பசங்க படத்துல இந்த மாசோ பதினாலு நாள் லீவு இந்த மாசோ பதினேழு நாள் லீவு அந்த மாரி வந்து எப்டி சொல்றது மாச மாசோ லீவ் வரு போனஸ் வரு தீபாளி ஆனா போனஸ் வரு நியூ இயர் ஆனா போனஸ் வரு பின்ஷன் வரு சாட்டர்டே சண்டே கம்பல்சரி லீவு
ப்ரோ ஆனா இப்ப வந்து நா பி சி எ சேர்ணும்னா இங்க முழு பீஸும் கட் டியே ஆவுணுமா பதினஞ்சாயிறமோ எதோ
நா தா அன்னிக்கே அன்னிக்கே வந்து என் ஃப்ரெண்ட் கிட்டொலா கேட்டு சொன்னல்ல என் ஃப்ரெல்லா ரெண்டு மாசோ கழிச்சி தா ஃப்ஸே கட்டுனா புரியுதா ஃபீஸ்ங்கறதே நீ ஒரு ஒன் மந்த் இப்போ ஐ திங்க் வந்து நீ ஒரு ஃபை தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் அந்த மாரி கட்டினு ப்ரோ ஸ்டார்டிங்கு அப்டி இல்லன்னா அது கூடப் பர்மிஷன் வாங்கலா நீ வந்து அப்ளிகேஷன் போட்டா மட்டு போது பர்மிஷன் வாங்கிட்டனா அது கூட லேட்டா கட்லா நால்லா பர்மிஷன் வாங்கின புரியுதா அது வந்து நீ பேசணு உன்னோட பேச்சு தேரமையில தா இருக்கு சார் இந்த மாரி நெக்ஸ்ட் மந்த் தா எங்க அப்பாக்கு சேலரி வ ரோ அப்போதா வந்து என்னால ஃபீஸ் கட்ட முடியு நீ வந்து பேசுற தேறமையில அவுங்க வந்து மயங்கிட்டாங்கன்னா பிரின்சிபல் மேம் மயங்கிட்ட போது அவுங்க வந்து லெட்டர் மாரி ஒன்னு டூயு டேட்ன்னு லெட்ரு மாரி எய்தி குடுத்துருவாங்க அது நீ போய் உங்க சாரு கிட்ட குடுத்துறன்னா நீ எப்ப வேணா கட்டலா எக்ஸாமுக் கு முன்னடி கட்டினு அவ்ளோ தா
ப்ரோ எக்ஸாமுக் முன்னா நா ஈஸிய கத்திருவே ப்ரோ இப்ப வந்து
ம்
ஆமா எக்ஸா முன்னடி ஆறு மாசோ ஆகுல ஆறு மாச ஈஸியா
பாரு எனக்கு ஃபைனல் இயர் ஸ்டர்ட் ஆயிச்சு ஆனா எனக்கு ஃபீஸ்ஸு கட்டுன் தொல்லயே பண்ல ஏனா வந்து இப்போல்லா வந்து நான் எக்ஸ் ஆ ஆ ஆ ஆமா உள்ள
இன்னொரு எக்ஸாம் இப்ப வந்து இப்பதா ஸ்டார் ஆகுது உனக்கு ஓகேவா இப்ப வந்து ஆறு மாச அப் வரும் உனக்கு எக்ஸாம் றோ வரு ஆறு மாசோ எக்ஸாம் வரும்போது கட்னா கூட ஒன்னில்ல
இப்பதா நா கட்டுவேனே இப்பையோ இப்பயே எனக்கு ஃபீஸ்ல்லா ஓப்பன் ஆட்டிருக்கு ப்ரோ ஃப்ரீ சீட்டு செரியா நா இப் நா நெனச்சா ஆ இப் ப்பே இ எம் ஐல இருந்து கூட நா கட்லா லைக் மந்த்லி தௌசண் தௌசண் இ எம் ஐ மாரி கட்லா ஃபீசு மந்த்லி தௌசண் ஆ அப்டி கூட இருக்கு ஆப்ஷன் இ எம் ஐ மாரி கட்லா நீ மந்த்லி மந்த்லி எல்லாமே அட் டடைம்ல கட்டணு கூட இல்ல இ எம் ஐ மாரி கட்லா இ எம் ஐ மாரி கட்னா என்ன ஒண்ணுன்னா
த அந்த மாரி
ஃப்ஸ்ட் இது அந்த மாரி கட்ட முடியாது ப்ரோ ஃபஸ்டு நீ வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து கம்பல்செரி கட்டி தா ஆவணு ஃபுல் ஃபீசு எக்ஸாமு முன்னாடின உனக்கு இன்னு சிக்ஸ் மந்த்ஸ் இருக்கு ப்ரோ எக்ஸமுக்கு
சிக்ஸ் மந்த்னா நா ஐம்பதாயிரோ கட்னுனாலு கட்டிருவே ப்ரோ சிக்ஸ் மந்த் டைம் குடுத்தா உண்மையா
அது நீ வந்து பிரின்சிபல் மேம் கிட்ட பேசி நோடி ஃபாம்னு ஒண்ணு இருக்கு அது நீ வாங்கணு ப்ரோ ப்ரோ ஐ திங்க் நம்ம டைம் ஆயிடுச்சு நெனைக்கிறே ப்ரோ கால் கட் பண்ணி மீண்டும் அடுத்
இருங்க ப்ரோ பாக்குறே ஆ ஓகே ப்ரோ நம்ம குடுக்கப்பட்ட நேரம் முடிவுந்தது தெரியு பாய் நன்றி
பைய் ப்ரோ பைய் ப்ரோ நன்றி ப்ரோ